வணக்கம் தோழி சொல்லுங்க தோழி
ஆ
அப்புறோ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க தோழி
நானா ம் இன்னா டிப் நியூ நர்சிங்
டிப்ளமோ நர்சிங் படிச்சிருக்கீங்களா
நீங்க
ந டூவெல்லட்டுதா தோழி படிச்சிருக்கே
புரியல
டுவெல்த் தா தோழி படிச்சிருக்கே
டுவெல்த் படிச்சிருக்கீங்களா சூப்பர் சூப்பர் நா எதுக்கு டிப்ளமோ நர்சிங் படிச் டே எனக்கே தெரியாதா அப்பப்போ நானா ஒர்க் எதுமே போகல வீட் ட்ல தான இருக்கே
ப் ஜாப் டிரை பண்ண தோழி ஜாப் எதா டிரை பண்ண ம்
இல்ல இல்ல ஏ ஹஸ்பண்ட் அதெல்லா வேணண்ட்டாங்க
ம் சேரி சேரி சேரி அப்புறோ காலியான தம்மே த்தரா இருக்கீங்க
ம்
ம்
சேரி அவங்க வேணாம் அப்பிடின்றாங்க நானு சேரினு அக்செப்ட் பண்ணிக்கிட்டே வீட் வீட்லே இருந்து ஏதாவது ஒர்க் பண்றதா இருந்தா ஓகே வெளில்லா வேணாம்ப்பா அப்பிடின்ட்டாங்க
உம்
ஏன்னா அவுங்களுக்கு எனக்கு அதுல விருப்போ இல்ல சரி நானு ஓகே அப்டின்னு விட்டு விட்டுட்டே
உங்கள பத்தி சொல்லுங்க என்னானு
உங்க வாய்ஸ் கேக்கவே இல்ல
உங்க ப்ரெண்ட்ஸ் எல்லாம் பத்தி சொல்லுங்க தோழி உங்க ஸ்கூல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க
எனக்கு நான் டென்த் ஸ்டாண்டட் வரைக்கு தா முடிச்சே
உம்
ஆ டிப்ளோமா நர்சிங் போனே
ஓகே
ஒரு ஒன் இயர் அங்க படிச்சே
ஓகே
அப்றோ எனக்கு க அந்த பீல்டுல இருக்க புடிக்கல
அதோட ஸ்டாப் பண்ணிட்டீங்க
அத விட ஸ்டாப் பண்ணிட்டே அதுக்கப்றோ பேக்கிங் ஆரி அந்த மாதிரி கத்துக்கிட்டே அத ஒரு பிசினஸ்ஸா பண்ணிட்டு இருந்தே அப்றோ கல்யாணம் பண்ணே இப்ப எதுவுமே பண்ணல சும்மா இருக்கே
உம் மறுபடியு அவுங்க நா வந்து டு்வெல்த் முடிச்சுட்டு கார்மெண்ட் ஃபேக்ட்ரி ஒர்க் பண்ணே அதுக்கப்றோ கொஞ்ச நாள் மெடிக்கல் ஷாப் அந்த மாதிரி கடைகள்ல ஒர்க் பண்ணே
உம்
அப்றோ அப்டியே கல்யாணம் பண்ணோ அப்றோ கொஞ்ச நாள் சும்மாதா இருந்தே
உம்
அப்றோ பேபி எல்லா பொறந்து கொஞ்ச நாள் கழிச்சுதா இப்ப இப்பதா ரீசன்டா ஒரு சில வேலைகளுக்கெல்லா போக ஆரம்பிச்சே அப்றோ இப்ப தம்பி ப்பிட்டு வர்றதுக்கு பாக்குறதுக்கு ஆள் இல்லாதனால வீட்ல இருந்தே பிசினஸ்
சூப்பர் சூப்பர்
அப்டியே போயிட்ருக்கு எடைல கொஞ்ச நாள் வெளிய போய் வேலப் பாத்தோ ஆ அதுவு ஓகேவாதா இந்தது அது வீட்டு பக்கத்துலன்றனால டக்குனு போயிட்டு வர மாதிரி இருந்தது இப்ப கொழந்தைய விட்டுட்டு போக முடியாதனால சரி வீட்லந்து எதாது பண்லா அப்டின்றனால வீட்லந்த ப்டியே கரியர் ஸ்டார்ட் ஆயிருக்கு பாப்போம் இது எவ்ளோ தூரத்துக் போவுதுன்னு
ம் நானு கொஞ்ச நாள் கழிச்சு எதாச்சு பிஸ்னஸ் பண்ணனு கண்டிப்பா பண்ணுவே பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுவே எனக்கு ஆசையாதா இரு க்கு ஆனா ஏ எ ஹஸ்பண்ட் அதுக் கொஞ்சொ ஒத்துழச்சாருனா நா கண்டிப்பா பண்ணிருவே
ம்
சும்மா கேக் கொஞ்ச ஆர்டர் மட்டு இங்க சுத்தி இருக்குற நெறைய பேர் ஓகேவாதா இருக்காங்க எல்லா சொந்தக்காரங்க தா
ம்
அதுனால எ கொஞ்ச ப்ரைஸ் மட்டு கம்மியா போட்டு குடுத்தோன்னா வாங்கிக்குவாங்க சாப்புறதுக்தான கொஞ்சொ அத மட் டு நா கரெக்டா பண்ணனா கண்டிப்பா ஃபியூச்சர்ல நா ஒரு பேக்கரா இருக்கனும் ஹோம் பேக்கரா
ம் எனக்கு ரொம்ப புடிக்கு பேக்கிங் நானு‌ கத்துக்குறே நீங்க சொன்னதுலேந்து எனக்கு கொஞ்சொ அதுல இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு
சேரி சேரி கத் துக்கோங்க கண்டிப்பா கத்துக்கோங்க உங்க கொழந்தைக் கு செஞ்சு குடுக்றதுகாச்சு யூஸ் ஆகு
ஆமா ஆமா உங்க கேக்கு பேக்கிங் பண்றது ரொம்ப நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது ஒன்னு நா அதுக்காக நா கத்துக்றே
ரொம்ப பெரிய விஷயொல்லா இல்ல சின்னோண்டு விஷ்யந்தா அத நம்ம கரெக்டா பண்ணிட்டோ அப்டின்னா சூப்பரா வரு
ஆ
ம்
பைனல் அவுட்புட்டு சூப்பரா வரு
ம்
நானு கத்துக்குறே
ம்
அப்றோ வேற என்ன இன்ட்ரெஸ்டா சமைப்பீங்க?
நா வேற எதுமே இன்டரெஸ்டா பண்ண மாட் டெனே நா சமைக்கற்தே கொஞ்ச மோசமாதா இருக்கு
பா‌ நல்லா சமைக்க மாட்டீங்ளா?
ஓரளவுக்கு நல்லா சமைப்பேன்
ம்
ம்
ஓரளவுக்கு சாப்பிடுற மாரி சமைப்பீங்களா
ஆ நல்லா சமைப்பேன் நல்லாதான் இருக்கும்
ம் ஆனா உங்களுக்கு அப்டி போணுதோ
அ உங்களுக்கு அப்படி தோணுதோ
ம் எனக்கே சமையல் சாப்பிட அவ்ளோக்கு பிடிக்காது
யாராது சமைச்சு குடுத்தா சாப்பிட பிடிக்கும்
ஆமா
ஆ மோஸ்ட் எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கும் எங்களுக் குமே அப்படிதான் இருக்கும் நம்மளே சமைச்சு சாப்பிடுறக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது நம்ம சமைச்சதையே சாப்பிட்டுட்டே இருக்கும் போது போரும் அடிக்கும் அப்படி யாராவது டிஃப்ரெண்டா சமைச்சு குடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்
ம்
ம்